ஹலோ ஆஹ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் ஊருக்குெல்லா போயிட்டு வந்துட்டீங்களா ஊருக்கு போனீங்கன்னு சொன்னாங்க
ஆமா ஆஹ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் டேஸ் ஒன் வீக் கிட்ட போயிட்டு வந்தோம்
நாங்க ஃபால்ஸ் எல்லா இருந்துச் சங்களா
ஆமா நல்லா என்ஜாய பிளா ஏன்னா அடிக்கிற வெயிலுக்
உம் ஃபால்ஸ்சி விம்மிங் பூலு அப்படி இருந்ததா கொஞ்சோ நல்லா தண்ணியிலயே மிதந்திட்டு கிடக்கலா
ஆமா அந்த மாரிதான் ஃபால்ஸ் இருந்து ந்தது அது விளையாட்டு சைடு சோ அதனால ஃபால்ஸ் இருந்தது நல்லா என்ஜாயா போயிட்டு காலையில போ வேண்டியது வீட்டுல இருக்கும் சமைச்சு வச்சருவாங்க சோ சமைக்கிறதுக்கு வேல இல்ல
உம் உம் ஆமா ஒரு வாரம் உங்களுக் கிச்சன் லீவு
ஆமா எனக்கு ஒன் வீக் கிச்சன் லீவு அங்க போயி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு
ஸ்டு எடுக்கலா ஆமா
ரெஸ்ட் எடுக்கதுக்கு ஓகேதான் ஆனா வந்து பீஸ்ஃபுல்லா எடுக்க முடியாது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா பசங்க எல்லா வச்சுட்டு அத அந்த ஒரு பஷர் இருக்குல பசங்க சாப்படுக்கு ரெடி பண்ணும் அவங்க செட் ஆற மாதிரி லன்ச் இருக்கணும் அதுவும் இல்லாம புது இடம் தண்ணி எல்லாம் சேஞ்ச் ஆகுறது அதெல்லா கொஞ்சோ கொஞ்சோ அவங்களுக்குங்க அப்பப்ப லைட்டா அந்த ஒடம்பு செரியில்லாம ஆனது அதெல்லா கொஞ்சோ லைட்டா காட்டுச்சு அவங்களுக்கெல்லா
சேரி சேரி
நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க லீவுக்கு
நாங்க பத் பக்கத்துலதா ஊருக்கு தா போனோ பக்கத்துலயு கொஞ்சோ கொஞ்சோ என்ஜாய் பண்ணோ ஆஹ்
வேற எங்கயுமே தூரமா போலையா
தூரமா இந்த வர்ஷோ நாங்க போல நெக்ஸ்ட் இயர் பாக்லா அப்டின்னு உட்டாச்சி எப்பய்மே வர்ஷொ வர்ஷொ நாங்க எங்யாது போகதா செய்வோ இந்த வர்ஷொதா போல ஏ பையனுக் கொஞ்சொ ஒடம் செர்லாம் போய்டுச்சி ஃபீவர் வந்துர்ச்சி சரி அப்டின் போல உம்
டைம்ல கூட ஃபீவர் வந்துர்தா
ஆ ஆமா வந்துருச்சு ஒன் வீக் ஆஸ்பிடல்ல அட்மிட் ஆகுற மாரி ஆயிடுச்சு செர் அதுக்கப்றொ வெகேஷன் எங்கயு போகல
ஆமா டாக்ட்ரு க ஸ்ரிட்டா சொல்லிர்பாங்க நீங்க தண்ணி கிண்ணி எது மா த்தாதிங்க வெளிய எங்கயு போகாதிங்க
அதா ஆமா அதுக்கப்றொ ஸ்கூல் தொறந்துரு நம்ம அப்றொ மடிஃப் ஃபீவர் வந்தா பன பாக்முடியாத் லீவுல ஓகே சரியாய்டுச்சு எடுத்து ஸ்கூல் தொறந்தொனே லீவ் போட்டாலு லீவ் குடுக்க மாட்டாங்க ஏதாவ் சொல்லுவாங்க
ஆம் அது யோசிக்கெனு அதுல்லாம அவனுக்குமே வந்து து அந்த கோட் ச்சிங்கெல்லா கொஞ்ச டிலே டிலேவா போறது அவனுக்கு தெரியாது
உம் உம்
அதுதா ஒரு கஷ்டமே
உம் உம் ஸ்கூல் உட்டு வன்டாங்களா பசங்களா
ஆஹ் வந்துடாங்க ஆ இப்பதா எல்லா கொஞ்சொ ஃப்ரியா உக்காந்துட்ருக்கோ செரி பசங்க்ளுக்கு நெக்ஸ்ட் ஒர்க் கெல்லா இருக்கு ஸ்டாட் பண்றதுக்கு
ஓ அப்புடியா வொர்க் அதுக்குலயு குடுத்துட்டாங்ளா இப் பதா தொறந்தாங்க எத்னா தே தொறந்தாங்க உங்களுக்கு
எனக்கு வந்து எ ட்டாந் தேதி தொறந்தாங்க
எங்களுக்லா ஃபோரே தொறந்தாச்சு பரவால ஒனக்கு மண்டே தொறந்துருக்காங்க ஓ அதுக்குள்ளயு மிட்டமே வந்தாச்சா எங்களுக்கு இன்னு ஸ்டார்ட் ஆகல
இன்னு ஒரு டென் டேஸ் போச்சினா மிட்டெர்ம் எக்ஸ் க்ஸாமு அதுக்காக நாங்க வந்து ஹரிபரியா வந்து லசன்ஸ்லா எடுத்துட்டு இருக்கோ நீங்க எங்க கூடயே வந்து இல்ல ப கேப் ஒன் மன்த் ஒன் அண்ட் ஆஃப் மன்த் ஆயிடுதுனால புக்கு தொறக்கவே முடிலங்க கஷ்ட அதுக்கப்பறந்தா நாங்க வந்து ட்ரெய்ன் பண்ணனு
ஓ அப்டியா ஆமா லீவ் வந்து ச்சில என்ஜாய் பண்ணிட்டு ஃபோனு டி வி யு பாத்துகிட் டு இருந்திருப்பாங்க இப்ப புக் எடுங்கனா அவங்களுக்கு டயர்டு ஆயிருக் கு
அதுவும் என் பொண்ணு அம்மா இப்பதாமா ஸ்கூலுக் போன அதுக்குள்ள என்னமா புக் எடு புக் எடு நா சொன்ன ஏ எக்ஸாம் வருதுடி எக்ஸாம் ஃபில் பண்ணா எக்ஸாமா அதுக்குள்ளயா அப்டினு அவ ஆச்சரியப்படுறா அவள பாத்து நா ஆச்சரியப்படற